ப்ரோ எப்டிருக்கிங்க
ஆ நல்லாருக்கே ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க கேக்குதா நா பேசுறது
ஆ கேக்குது ப்ரோ அங்கயென்ன மழையா இங்கே இருக்கிற எடத்துல
நா கொஞ்சோ மழதான் நா வந்து கொஞ்சோ நா நாக்பூர்ல இருக்கேன் நானு இங்க கொஞ்சம் மழையாதாருக்கு நீங்க
இங்க இங்க இப்ப தூறல் போட ஸ்டார்ட்டாயிருக்கு இப்பதா
இப்ப எல்லாத்துக் ச ரெய்னிங்க் சீசன் தான எல்லாவூர்லயு இந்தியாமுழுக்கமே கொஞ்ச கொஞ்ச ரெய்ன் ஸ்ட்டார்ட்டாயிடு ரெய்னிங்காதாருக்கும்
ஆமா டீ காபி எல்லா முடிஞ்சிச்சா
அதெல்லா முடிஞ்சிங்க டீ காஃபி டீ சாப்ட்டாச்சு நா இருக்கிற இடத்துல வடைப்பாலாம் கெடைக்கு நான் கொஞ்சோ மகராஷ்டிராமாரி
ஆ ஆ ய மும்பை மும்பையில நானு யிருந்த அந்த வடப்பாவவந்து ரொம்ப ரெகுலரானா ஃபேமஸ் மார்னிங்ல டிஃபனுக்காகவே சாப்படுவாங்கன்னு நெனைக்கிறே
சாப்டுவாங்க ஆமா நா அதா சாப்டுவே இங்க அபிஷியல் ட்ரிப்
என்ன ஒர்க் ஒர்க்காக அங்க இருக்கீங்களா இல்ல அங்கேய அங்கே செட்டில் ஆயிட்டீங்களா
இல்ல ஒர்க்குக்காக வந்திருக்கேன் ஒரு டென் டேஸ் இங்கருப்பே அப்புறோ நான் வேலையே வந்து சைட் ம மிஷின் சைட் அந்த மாரி வருவே இந்த தடவ ஆமா ட்ராவலிங்ல நெறையாயிருப்பேன் இந்த சைட் வந்து நா மகாராஷ்ட்ரா நாக்பூர்ல இங்க அந்த வடப்போ அந்தமாரிலாம் கெடைக்கு நைட்டு ஏதாவது டிஃபன் இங்கே ஹோட்டல்லேயே சாப்பிட்டுக்குவேங்க நீங்க
வீட்லனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா இங்க நானு வேல பாத்திட்ருக்கே நானு வேலையில தாருக்கே இங்க வீட்லருந்தே இப்போ ஒர்க் பண்றே
என்ன ஒர்க்குங்க என்ன ஜாப் என்ன டைப் ஐ டி ல தாருக்கிங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஐ டி ஜாப் ஓகே ஓகே ஓகே ஓகே எப்டி போய்ட்ருக்கு வேலைல்லா
ஆ பரவால்ல ஏதோ பரவால்ல ஒரு அளவுக்கு நல்லா போயிட்ருக்கு
ம் ம் எங்க ஹெட் ஆபீஸ் பெங்களூரா சென்னை பெங்களூர் அந்த மாரியா எப்டிங் மும்பைதா உங்களுக்கு ஓகே ஓகே ஓகே ஓகே வருவீங்களா மும்பைலாம் மும்பைலா வருவீங்களா மும்பை வருவீங்களா
ஆ நா வந்து அந்த த்ரி இயர்ஸ் அங்கதான் ஒர்க் பண்ணே இப்ப கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து டீம் வந்து பெரிய சைஸ் இல்ல அதனால அதுக்காக அவுங்க தனி ஒரு இது குடுக்க மாட்டாங்க ப்ளோர் குடுக்க மாட்டாங்க சோ அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணிட்டுருக்கோம்
ம் ம் ம்
இந்தா இந்த ஆகஸ்ட்டு இந்த செப்டம்பர்ல முடிஞ்சிரும் இந்த ப்ராஜெக்டு கரண்ட் ப்ராஜெக்ட்டு அது முடிஞ்சப்புறோ நாங்க திருப்பியும் மும்பைக்கு வந்துருவே
ம் ம் மும்பைல லிவிங் காஸ்ட்டு இப்போ எப்டிருக்குங்க இன்னு அதிகமாதான் இருக்குதா நா வந்து டிராவலர் நா அதுதா எனக்கு வந்து நான் எங்கேயு எல்லா ஊருமே போவே நான் இண்டியா முழுக்க சுத்துறேன் இங்கியு வந்து நம்ம தங்கி வீடு மாரி அப்டி கெடையாது நான் டிராவலர் அப்டி கொஞ்ச நாள் இருப்பேன் அப்டியே போயிருவே பட் லிவ்விங் காஸ்ட்லா பெருசா தெரியாது ஆமா
ஆமா பட் ஆனா லிவ்விங் காஷ்ட பொறுத்த வரைக்கு சொல்லா நீங்க கேட் டீங்னா மும்பை பொறுத்த வரைக்கு ட்ராவ்லிங் வந்து ரொம்ப கம்மி டிராவ்லிங்ல வந்து பெரிய செலவே இருக்காது ஏனா ட்ரெயின் இருக்கு நமக்கு பஸ்ஸீ எல்லாமே இருக்கிறனால ஆமா அதெல்லா பெரிய டிராவலிங் வந்து பெரிய எக்ஸ்பன்ஸஸ் இருக்காது பட் ஆனா லிவிங்காஸ்ட்ல பாத் தா நம்ம வாடக இருக்கு இல்லியா அதுதா ரொம்ப பெரிய ஒரு இது வாடகவே கிட்டத்தட்ட மந்த்லி எய்ட் டூ நைன் தௌசண்ட் ஆயிடு
ம்
அ ஃபுட்டு எல்லா சேத்தனா ஒரு டுவெண்ட்டி பக்கமே வந்துடு மன்த்லி ஏனா நம்ம என்னதா கஷ்டப்பட்டு என்னதா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இது பண்ணாலு
ம் ம் ம்
ஒரு டுவெண்டிகே பெர்சன் டுவெண்டி ஃபைவ்கே சேலரி பர்சன்லா தாங்கவே முடியாது
இப்ப அங்கேயே இருக்கவங்க லேண்டு வாங்கறது வீடு கட்டுறது அந்த மாறிலா கொஞ்சோ கஷடோ ம்
ஆமா அதனால தா வந்து எனக்கு தெரிஞ்சு வரிக் ரொம்ப மோ ஏகப்பட்ட ஸ்லம் ஏரியாஸ் அங்க மும்பைய்ல பொருத்த வரைக்கு நீங்க பாத்தா தெரில இந்த படத்துலலா காமிப்பாங்க பாத்திங்ளா
ஆமா ஆமா ஆமா ம் நா நெஜமா ட்ராவல் பண்ணுவே எனக்கு நா
பெரிய வீடுங்கலா அதிகமா அ எப்டி சொல்றது நம் ம் தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப இருக்க சோ எல்லாரு பெரிய பெரிய வீடு கட்டி ஃபேம்லியா இருப்பா இல்லையா அந்த மாரிலா வந்து ரொம்ப கம்மி எல்லாமே அந்த ஸ்லப்பேரிய அந்த கூர அந்த மாரி இருக்கு பாத்தியா அந்த மாரி சைட்லதா அதிகமா அதிகமா இருக்காங்க
இல்லேனா அபார்ட்மெண்ட்ஸா பொய்றாங்க அதது எப்பா பெரிய அபார்ட்மெண்ட்டாலா இருக்கு நா இங்கே ஒர்க் பண்ணுறவ்ரு ஒரு கிளைண்ட் அவரு சொன்னாரு அது கோடியில சொல்றாரு அப்பாயின்மெண்ட் ரெண்டு கோடி பைக்வாங்னே மூணுகோடி ரூபாய்கு வாங்கனே அப்டின்ராரு
அது வந்து ரொம்ப ஸ்லம் ஏரியா இருந்தாலு அங்க பிஸ்னஸ் அந்த இது இருக்கு இல்லயா ஐ டி அந்த இதல்லா அங்கதா அதிக டெவலப்மெண்ட்டு அதனால்தா அதுக்காகதா கோவை அந்த பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாமே வந்து வெ வெரிய அ ஐ ஐடிக் அது அப்டியே கட்ன ஒரு எடோ கோவை அதுலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி ஆப் கம்பெனிஸே லைனா இருக்கு
இல்ல நா கோயம்புத்தூர்தா நீங்க சொல்ற எடத்துலதா எங்க வீடு இருக்கு
இல்ல இல்ல கோவை இல்ல போவை போவை மும்பையில இருக்கத சொல்றே மும்பையில இருக்க போவை
இந்தா இஹூம் இஹூம் ம்
ஏனா என்னோட ஹெட்ஆஃபீசு அங்கதா இருக்குது
ம் ம் ம் சேரி சேரி நா அங்க ம் ம் நா மும்பையில நறைய எடோ போவே நா அந்த அந்த சென்டலா எனக்கு தெரியாது நா அந்த எனக்கு வந்து ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா போவே நவி மும்பை போவே சுத்தி இருக்கிற இது கொப்ப ஒலின் ஒரு ஏரியா அனா ஆமா அ அப்றோ அந்த போம் போது பஸ்ல இது ட்ரெயின்ல போம்போது போரிவல்லி பட் ட பாண்ட்ரா டாதர் அந்த ஏரியாலா க க இது பண்ணிப்போவோங்க கல்யாண் அங்க இருக்கிற இன்டர்ஸ் ட்ரிஸ் ஏரியாஸ் ஃபுல்லா நா போவே நா மிஷினரினால அந்த பக்கோ இண்டஸ்ட்ரியல்ஸ் சைட்லா நெறயா போவே நானு ம் அதா அதா அந்த மாரி போவே நானு நா மன்த்லி ஸ்டே பண்ற மாற்லா இருக்காது அதிக பட்சோ ஒன் ஆர் டூ டேஸ் அவ்ளதா
ஓகே ஏங்க எங்க அதுக்குன்னு அவுங்கோ ஒங்களுக்கு ஸ்டே குடுத்துருவாங்ளா இல்ல நீங்க தனியா ரெசார்ட்ல இல்ல பீச்சுல
இல்ல நா அபிஷியலா ட்ரிப் பண்றனால ஒன்னு நா போற கம்பெனிக் கு குடுப்பாங்க இல்லன்னா எங்க கம்பெனி குடுக்கு எனக்கு ஃபுட்டு எல்லாமே கம்பெனிதா நா வே நா எ ப்ளேஸ்லருந்து ஸ்டார்ட் பண்ட்டனா திரும்பி திரும்பு ஊர் போற வரைக்கு எல்லா கம்பெனியோட இதுதா எல்லாமே கம்பெனிதா குடுக்கு ஒன்னு நா போற கம்பெனி இல்ன்னா எங்க கம்பெனி வந்து அது பே பண்ணிக்கு அவ்ளோதா ஏ வேல இங்க நம்ம ஃபேக்ட்ரிகுள்ள வேல ஆமா ஆமா எங்க எங்க ஃப கம்பெனிஸ்ஸ கிட்டத்தட்ட எப்டினா நீங்க ஒரு ஃபேக்ட்ரிகுள்ள வேல பாத்த எப்டி இருக்கு கால போயிட்டு சாயந்த்ரோ வருவிங்ள என்னா நம்ம வேல பாக்றமுட்டுதா நா அதே மாறிதா நா எல்லா பேயு அவுங்க பண்ணு
ட்ராவ்லிங்னா என்னா ஃபுல்லா க்ளைண்ட்ட மீட் பண்ணி நேண்டோரோ இல்ல ஏதோ பேசறது ஃபிரஜாட் பத்தி அந்த மாறி இரு
அப்டிலா கெடயாது நா மிஷ்னரியா வேல பாக்றே நா எப்டின்னா நாங்க வந்து ஒரு மிஷின வந்து மிஷின் மேனுஃபேக்சர் நா மிஷின பா மேனுஃபேக்ச் சர் பண்ணி உண்டியா முழுக்க வேர்ல்ட் முழுக்க சப்ளே பண்ணுவோ ரக்க இப்ப நீங்க டெக்ஸல் மிஷின் இருந்து வச்சுக்கோங் டெக்ஸ்டல் நம்ம துணி கா கார்மண்ட்ஸ்ல தக்கே மிஷின் நூல் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கல்ல பெண்டிங்ல இருக்கு எக்ஸாம்பிள் சொல்றே அந்த நூல மேனுஃபேக்சரிங் பண்றது க்கு மிஷின நாங்க பண்ணுவோ நூல பண்ண மாட்டோ அந்த மிஷினே நாங்கதா பண்ணுவோ அந்த மிஷின வந்து நாங்க இந்தியா முழுக்க வேர்ல்டு முழுக்க குடுத்துருவோ அந்த மிஷினோட இன்ஸலேஷ
சோ அதா ஒங்க பர்ப்பஸ் அந்த ட்ராவலிங் பர்ப்பஸ் என்னாவா இருக்கு போய் அங்க சேல்ஸ் பண்றதுக்
சேல்ஸ் இல்ல மிஷின் இட்ட இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் மிஷினோட இன்ஸ்லேஷன்
ஓக்கே ஓக்கே ஓக்கே புரிது புரிது புரிது
ரெண்டுதா என்னோட ஒர்க்கு அது சர்வீஸ் பண்ணு இல்லனா இன்ஸலேஷன் பண்ணு
ஒங்க கூட நீங்க மட்டு போறிங்ளா ஒங்க கூட யாரான்னு வருவாங்ள கூட
இல்லல்ல நானேதா போவே எப்பயாது சம்டைம்ஸ் வந்து நா பேசிக்கலி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸு சம் டைம்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல மெக்கானிக் ஒரு ஆள் வேணு அப்
ஏன்னா இதுக்கு வந்து கூட ஆளுங்க இருக்கணு இல்லையா ஏதோ
அங்க அங்க கம்பெனில இருப்பாங் எனக் எனக்கு ஐடியா யா தெரிஞ்ச போது அங்க அங்க ஆள் குடுப்பாங்க அந்தந்த ஃபேக்ட்ரியில வந்து அவுங்க எம்ப்ளாயி இருப்பாங்கல்ல எப்டி எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க எப்படியு வந்து ஃபிட்டர்ஸ் இருப்பாங்க எல்லா ஆளு இருப்பாங்க நா சொல்ல சொல்லா அவுங்க வேலய பாப்பாங்க
இப்போ நீங்க இன்ஸ்டாலேஷன் போய் அங்க ஏதோ ஒன்னு பண்றிங்ன்னா அதுக்கான இன்ஜெக்ஷன் அதல்லா நீங்க அவுங்களுக்கு எக் ஸ்பைளைன் பண்ணுவிங் எப்டி ஒர்க் ஆகு எப்டி பண்றது எல்லாமே குடுப்பிங்
சில கிரிட்டிக்கல் அது மட் டு நா பாப்பே நா என்னன்ன சொல்றேனோ இத மாட்டுங்க போல்ட் மாட்டுங்க நட்ட மாட்டுங்க இப்டி பண்ணுங்க அப்டி மாட்டுங் கனா பண்ணி குடுப்பாங்க மாட்டி குடுத்தத ஓட்டி காம்ச்சுட்டு ஓட் டும் போது அவுங்க செட்டிங்ஸ் எப்டி மிஷின்ஸ் எப்டி பண்ணு மெயின்டென்ஸ் எப்டி எல்லா சொல்லி குடுப்பாங்க சொல்லி் குடுத்துட்டு அவுங்க அந்த ப்ராடக்ட் அவுங்க கேட்ட ப்ராடக்ட் வந்த வரைக்கு ட்ரையல்ஸ் எடுத் ட்ரையல் எடுத்து அது அப்ரூல் பண்ணிட்டு எனக்கு வந்து ஓகேங்க மிஷின் நல்லா ஓடுதுன்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் குடுப்பாங்க ரிப்போர்ட்ல சைன் வாங்கிட்டு நா வந்துடுவே அதா என்னோட ஒர்க்கு
ஓகே ஓகே உங்களுக்கு அந்த பஞ்சின்னு பஞ்சவுட்டு எல்லாமே இருக்குல்ல
எனக்கு எதுவு கெடையாது எனக்கு டைமிங்கே கெடையாது எனக்கு நா சர்வீஸ் இல்லங்க என் டைமிங்க்கு வரணு ஆமா என் டைமிங்ன்னு அப்டி கெடையாது எனக்கு எனக்கு மட்டு வந்த இந்த ஃபீல்டல இருக்க யாருக்குமே இருக்காது ஏனா நாங்க விடியா காத்துல அஞ்சு மணிக்கு போவோ லோக்கல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களே
ஆசதா அவங்ளுக்கு கிளைண்ட் எப்ப அவங்க அவைலபிளா இருக்காங்களோ அத
ஆமா நாங்க ஒரு ஒரு ஆமா எப்டின்னா ஒரு டைமிங் தா நைன் டூ ஃபைவ் தேர்ட்டி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சோ சீக்கரங்க கொஞ்ச முடிக்கணுங்க கொஞ்சோ ப்ரொடக்க்ஷன்க இது இது இது மாரி வந்து உங்ளுக்கு வந்து ப்ரொடக்க்ஷன்லா கா கோடிக்கணக்கா நஷ்டமாச்சுனா அது இன்னு பிரச்சனை ஆகு அவங்க எம்ப்ளாய்கு வேலை குடுக்கணு ஒர்க்கருக்கு வேல குடுக்கணு
எங்கிருந்தோ வந்து இப்ப எதாவது நாங்களு வந்து அ ஹாஸ்டல் ஹாஸ்டல் லைன்ல தா ஒர்க் பண்ணுவோ அந்த டிவெய்ஸ் ப்ளஸ் மானிட்டர் பண்ற மாரியு அவங்களுக்கு ஏதா இஸ்யூஎதா ஆச்சுனா இன்கேஸ் அவங்ளுக்கு ஏதா இந்த மாரி டிவெய்ஸ் எல்லா டவுன் ஆச்சுனா இந்த பெரிய பெரிய இஷ்யூஸ் ஆயிடுனால நாங்களு இந்த பேக்ட்ரி இதுக்கெல்லா பாத்துருக்கோ சோ அதாலா புரியுது எங்ளுக்கு
ம் அதனால அது வந்து அர்ஜென்டா இருந்ச்சுனா பண்ணி குடுப்போ அது முடியாதுனா முடியாது அந்த அ இருக்கு சூழ்நிலை அந்த கஸ்டமரை பொறுத்து அவங்க எப்டி நம் பிகேவ் பண்றாங்க
எப்டி இந்த கிளைண்ட்ஸ் எல்லா நீங்க பாக்றவங்கெலா ஓரளவுக்கு நல்லா பேசி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது அவங்க புரிஞ்சுப்பாங்கலா எப்டி
நா கொஞ்ச ஹிந்தி பேசுவே பெருமே ஹிந்தி தெரிஞ்சா போது ஓரளவுக்கு ஹிந்தி பேசுவே டெக்னிக்கலாக என்ன சொல்ல கொடுப்பே ம்
கேட்பாங்க அதது வரு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க இல்ல புதுசா நம்ம எதவு எக்ஸ்பிளைன் பண்றோனாவே
ப்பாங்க நீங்க வந்து அது ஒ கேள்விலா பட் சம்டைம்ஸ் வந்து அவங்க கேட்ட அவுட்புட் வரலைன்னு வச்சுோங்களே பெரிய மீட்டிங் போட்டு உசர வாங்கிடுவாங்க ஏ வர்லவர்ல அவன் ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா போட்டு மிஷின் வாங்கிருக்கா அவ கேட்ட அவு ட்டுலா அதெல்லா சமாளிச்சதா ஆகணு நாங்க வேல பாக்கறது முக்கிய இல்ல அங்க இருக்கவ எல்லாத்தையு
நீங்க அத அந்த மிஷின்ஸ் எல்லா ஒரு ஏகப்பட்ட மிஷின்ஸ்ஷோட ரேட்டா
இந்த ஒரு மிஷினோட வெலையே ஒன் குரோஸ் வரு ஒன் குரோஸ் டூ குரோஸ் மிஷோட சைஸபொறுத்து சின்ன மிஷின் இருக்கு ஆமா அது ஒரு டென் லேக்ஸ் பிப்டி பிப்டின் லேக்ஸ்ளையு மிஷின் இருக்கு தேர்ட்டி லாக்ஸ்ளையு இருக்கு ஒன் குரோர்லையு இருக்கு அவங்க என்ன மிஷின் வாங்குவாங்களோ அதுக்கு தகுந்த மாரியோட
தா இது யூஸ் பண்றதால அது பெரிய ஒரே ஒரு இதுமாரி
ஆமா அது ஒரு மிஷின் இருக்காது ஒரு மிஷின் வச்சு புரொக்க்ஷன் பண்ணுவாங்க அவுங்கபாட்கு நெறைய மிஷின் வச்சிருப்பாங்க இன்னொரு சிலஷ சில பிளான்ட்லா பாத்தீங்னா ஒரு மிஷின் வித் அவ்ட் புட் வராது ஒரு இர் வது மிஷின் சேந்தாதான் ஒர் ப்ராடக்ட்டே வெளிய எடுக்க முடியு அதுல நாங்க ஒரு மிஷின் ரெண்டு மிஷின சப்ளை பபணணுவோ வெவ்வேற கஸ்டமர்
உங்ளுக்கு எப்டி சேலரி வந்து ஆ மந்த்லி சேலர் ஆ இது இந்த இந்த ப்ரா நீங்க பண்ற
புளாயி மந்த்லி எம்ப்ளாயினா நா நானு நா இ இப்ப நான் என் ஃபேக்ட்ரில இருந்தனா அந்த மிஷினே பண்றதே நான்தா நான் எலக்ட்ரிக்கல் சைடு நா அந்த வேலைய பாப்ப நானு இப்போ மெக்கானிக்கலா ம் மிஷின பில் பண்ணமோது அத வந்து மோட்ரு ஓட வைக்கணுமுல அதுக்கு பெரிய பேனலே பண்ணுவோ பேனல் பண்ணுவோ நீங்க ப்ரொகுராம் பண்ற மாரி மிஷின் புரோக்ராமிங்கே பண்ணுவாங்க மிஷினுக்கே ப்ரோகுராமிங் மிஷினா இருக்கு சும்மா ஆன் பண்ணா ஓடுறது கெடையாது அதுக்கு ஒரு ப்ரொகுராம் பண்ணுவா ங்க அதுக் பெரிய பேனல் பா கண்ட்ரோல் பேனல் பண்ணுவாங்க ஆ ஓகே
ஆ பண்ணுங்க